சும்மாதா இருக்க ம் சொல்லுங்க தோழி எப்டி இரு சொல்லுங்க தோழி எப்டி நல்லா இருக்கந் தோழி நீங்க எப்டி இரு க்கீங்க பசங்க எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க தோழி நானுமே நல்லா இருக்க மார்னிங் டிஃபன் சாப்ட்டீங்ளா
எல்லா முடிஞ்சிச்சு காலையில உம் ப்ரேக்பாஸ்ட் வந்து பூரி ஒயிட் குருமா தோழி
சூப்பருங்க எங்க வீட்ல நாங்க பூரி எப்பயாவது தாங்க மா மாமியார் வீட்ல செய்வோ
அப்படிங்ளா
ஆமா ஏனா அது ஸ்கூல் போறாங்க பசங்க ஹஸ்பண்டு வேலைக்கு போறாங்க
ஆமா தோழி ஆ ஆ
லீவுனால கொஞ்சோ ஆராமற செஞ்சு கொஞ்சோ லேட்டா எழுந்திரிக்றோ அப்டினாக்க செயிலா
ஆ ஓக்கே தோழி ஓக்கே
துக்கு கொஞ்சோ அது மாவு பெசஞ்சு பேசஞ்சி இது பண்ணி நமக்கு எடுத் குடுக்கணு அப்டின்னு போது அது கொஞ்சோ வந்துட்டு நம்பளு தூங்கிட்றோ நா எட்டு மணிக்குதா எழுந்திரிப் ப்ப
சூப்பர் சூப்பர் உம் உம்
எனக்கு அததா சொன்ன இல்லயா பொண்ணுக்கு வந்துட்டு ஃபீட் குடுக்குறேன்றதுனால நைட்டு லேட் ஆகு நடுவுல நடுவுல எழுந்திருக்க வேண்டிய இருக் வேல இருக்குமா அ அதனால ள்ள வந்துட்டு எய்ட் ஓ க்ளாக் தா கர எ செவன் தேட்டி எய்ட் ஓ க்ளாக் அந்தமாரிதா எழுந்திரி ப ஆனா அதிகபட்சோ எய்டோ க்ளாக்காயிடு
எயிட் ஓ க்ளாக் ஆய் தா அதுக்கு பெறகுதா தம்பிய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவீங்ளா
அவரு எழுந்திரிப்பாரு நைன்னோ கிளாக்கு எழுந்திரடா மணி எயிட் ஓ கிளாக் எயிட் தேட்டி ஆயிடிச்சு நைன்னோ கிளாக் ஆயிடிச்சு எழுந்திரிடா எழுந்திரிடா இன்னிக் கூட எழுந்திரிக்கவே இல்ல அவங்க அப்பாவ புடிச்சிட்டு நா எங்க அப் அப்பா எழுந்திரிச்சா தா எழுந்திரிப்பா அவர் தூங்குறாரு நீ என்ன என்ன மட் மட்டு எழிந்திரினு சொல்றே அவங்க அவங்களுக்குள்ள போட் டி நீ என்ச்சாதா ந ஆமா நீ எழுந்தர்ச்சன்னா ஏந்திரிப்பே அப்டீனுட்டு இவுரு என்ன எந்த கணக்ல சேக்ர நா வேலக் பெய்ட்டு டயட்ல தூங்குறடா எத்தன மணிக்கு தூங்குனாலு அவரு சும்மா ஒரு டென் டு ஃபிப்டின் மினிட்ஸ் அவரு ரெடி ஆயிடுவாரு குள்ச்சிட்டு
ஆ ஓகே தோழி ம் ம்
புள்ளிங்ள கலப்புற்த்துக்கு தான நமக்கு லேட் ஆகு
கண்டிப்பா தோழி அவங்ளா ரெடி பண்ணி அன்பது எந்த அதெல்லா முடிஞ்சு போச்சு தோழி அந்த சப்ஜெக்ட் எல்லா முடிஞ்சி வெளிய வந்துட்ட நானு அ ஒவரு கஷ்டோ பாலரு வெச்சிகிட்டு நானு போயிட்டு வந்துட்டு பஸ் பாத்துக்குட்டு ரொம்ப கஷ்டப்பட்ருக்கே நானெலா அ ஹஸ்பண்ட் வேற வெளில வேல பாத்துட்ருந்தாங்க பாலரையு ரன் பண்ணு புள்ளிங்ளியு ஸ்கூல் கம் பனு அப்டின்றப்பல்லா ரொ
ஏ பார்லர் நீங்க ஆ நீங்க பார்லர் ஓனா இருக்கற்து கூட கொஞ்சொ ப்ரச்சன இல்ல தோழி பிரச்சன இல்லனா அதுவு ஒரு இதுதா இருந்தாலு நம்ப் ஒரு ஆஃப் ஃபுனவர் அந்த மாரி கூட லேட்டா போயிக்லா நம்பதான ஆனா ஒரு எடத்துல வேல செய்னுனுன்னம்போது நம்ப அது கொழந்தைங்ளு பாத்துக்ணு நம்ம அந்த டைம் கரெக்ட் டைமு போணு அது நம்மள்து ஓனா இருந்துது நா நம்புள்து தான அதனால ஒரு இருவது நிமிஷோ அந்த மாரி லேட்டா போனாலு யாரு கேக்
அ ஆ அது கரெக்ட் தா தோழி நான் ஓ நான் ஓனதான் நானே ரெண்டு பேருக்கு சால்ரி குடுத்து வச்சுட்டு இருந்தேன் தோழி அவுங்க வந்து நான் அந்த டைம்ல வந்து மேடம் தான் வந்து பண்ணணும்னு சொல்ற பாதி அப்டியே ரெடியா ஓடி வரணும் பைக் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அந்த மாரி எல்லாம் இருந்து
சிலவுங்க ஆ ஒரு சிலவுங்க த்ரெட்டிங்லாம் வந்துட்டு இல்ல அவுங்ககிட்ட தான்
ஆ உண்ம மெயினே அது அ
ஆ இல்ல நானுமே அத சொல்லியிருக்கேன் ஆ நானுமே எனக்கு பண்ணும்போது இப்ப பண்றது கெடையாது நான் ஸ்கூல் காலேஜ் படிக் க்கும் போது நான் பண்ணியிருக்கே அப்புமே எனக்கு வந்துட்டு அவ அங்கதா இருக்கணு வேற ஒருத்தவங்க பண்ணா கரெக்ஷன்ஸ் பாத்துட்டே இருப்போ அது டக்குன்னு ஒரு இது இது பண்ணாலு நமக்கு வந்துட்டு ஷேப் அவுட் ஆயிடு
கண்டிப்பா தோழி ம் ம் ம்
அது ஒருத்தவங்ககிட்ட ரெகுலர் போயிட்ருந்த அதுக்கப்புற அவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க ஜூனியரா கத்துக்கிட்டாங்க இல்லையா அது கப்புறோ அவங்ககிட்ட நம்மக்கு கொஞ்சோ வீடு பாக் க்கமா இருக்கு அவங்க நல்லா பேசுனாங்க அவங்களும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்றதுனால அவங்க கிட்ட ரெக்லர் அதா சொன்னல்ல த்ரெட்டிங் ஒன் அண்ட் ஹஃப் எனக்கு அ டக்குன்னு வளராது நான் வந்துட்டு ஒன்றையிலருந்து ரெண்டும் மாசத்துக்கு ஒரு தடவ வந்து த்ரெட்டிங் பண்ணுவேன் ஃபேஷியல் வந்துட்டு அ த்ரீ மந்த்து ஒன்ஸ் தா பண்ணுவன் ஆனா அதுவும் த்ரீ மந்த்து ஒன்ஸ் ரெக்லராப் பண்ணுவேன் நமக்கும் அது இன்கம் வேணும் இ ல்லியா நா வேலைக் போயிட்ருந்தேன்னா நம்ப போறோ அ அ நம்ம வேலைக்கி போறோ அத்னால் நம் நம்மகிட்ட காசு இருக்குன்ட்டு நம்ம இது பண்லா இப்ப இங்க நம்ப வந்து எதிர்பாத்து உக்காந்துட்ருக்கோ ஒரு பவுடர் கூட அடிக்க மாட் றண்ட்டு எங்க அம்மா என்ன திட்டுவாங்க அதனால சேரிமா கம் டு பேக் நா வரமா ஏன்னா அப்ப கொஞ்ச நம்ப கொஞ்ச இதுவா இருந்தனாலு கொஞ்ச பிரைட்டா இருப்போ நம்ம யூஸ் பண்ல எதுமே யூஸ் பண்லனாலுமே அந்த பிரைட்னஸ் இருக்கு இப்ப வந்து கொஞ்ச அ தா டார்க் ஆயிருச்சு டேன் ஆயிருச்சு ரொம்ப டல்லா இருக்கு இப்ப வந்தவங் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே இருக்கறதுல நீதான் டல்லா இருக்க டல்லானா லீனும் ஆயிட்டே அந்த இது கொழந்தைங்க ங்க பாத்துக்கிறாங்க கலைப்பு எல்லாமே இருக்கு இல்லையா நமக்கு டைமுக்கு தூங்கணுனா நமக்கு தூக்க இருந்தா தா ஒருத்தவங்க வந்துட்டு கரெக்டா இருப்பாங்கனு சொல்லுவாங்க ல்ல நமக்கு அந்த தூக்கமு சரியில்ல அதனால இந்த மாதிரியே போயிட் ருக்கு எனக்கு இப்போதிக் கொஞ்ச என் பொண்ணும் கொஞ்சம் ஸ்கூல் போற அளவுக்கு வந்துடுச்சுன்னா நமக்கு நைட்டு சீக்கிர தூங்கினாலு காலையில கொஞ்ச சீக்கிர எண்சுக்கலா இங்க சீக்கிரமு தூங்குறது இல்ல சீக்கிரமு எழுந்திருக்கிறது இல்ல அந்த மாரி போயிட்இருக்கு கொஞ்ச மாமியார் இருக்கிற வரைக்கு நமக்கு கொஞ்ச பேக் போன் மாதிரி
உம் ஆமா ஆஹ்ஹ்
ப ஏஜ்ட் அவுங்க நம்ம வந்துட்டு எப்ப யாருக்கு என்ன ஆகுன்றது சொல்ல முடியாது நாங்க கூட முன்னாடி இருக்கு ஆஹ்
ஓ ஓ அப்படி சொல்றீங்க
ஆமா அவுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கொழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துடணும் நமக்கு சப்போர்டகு ஆல் இருப்பாங்க இல்லையா ம் எதுவு ஆககூடாது நல்லாதா இருக்கணும் அதான் நல்லாதான் இரு க்கனு அவுங்க அவுங்க இருக்கறது நம்மளுடைய ஹஸ்பன்ட் எதாது இது பண்ணா கூட நம்ள கேக் குறாங்க போறாங்க வராங்க நா என்னையும் கேட்பாங்க நானும் அவங்கள கேட்பே
உம் உம்
போயிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க எனக்கும் அவருக்கும் நடுவுல இவரு வந்துட்டு எனக்கும் அவருக்கும் சண்டை ஏ நான் சண்டை போடலை அவரே சண்டை போட்டுக்கிட்டாரு அவரவே மண்டை இடிச்சுக்கிட்டாரு அவரே அவருக்கு வீங்கிடுச்சு
ஐய்யயோ ஆஹ்ஹ்
டைம் மாதிரி அது என்ன ஆச்சுன்னா ஆமா முந்தா நேத்து வந்துட்டு இட்லி போட்டாங்க அஹ் அவங்க வந்துட்டு அவங்க சாப்படுறது க்கு மட்டும் போட்டுக்கிட்டாங்க போல அது ரெண்டு தட்டு இருக்கு சின்ன இடலி தா அதுல ஒன்பது இட்லி வரும்னு வச்சுக்கோங்க அவங்க அஞ்ச இட்லி மட்டும் போட்டு தாங்க போல மாவு எடுத்துட்டு போய் போட்டது நா பார்த்த செரி போட்டதும் போட்டாங்க சாதம் எல்லாருக்குமே பத்துமான்ற டவுட் எனக்கு வந்துருச்சு அதனால சரி இட்லி போட்டு ட்டாங்களே நீ இட்லி சாப்பறியா இட்லி சாப்பறியான்னு பையன நா கேட்டுட்டே இருந்தே அப்ப கூட அவங்க இட்லி போடலமா நானு எடுத்துட்டேன் எனக்கு மட்டும்தா போட்டே நீ தோச போட்டு கூடு அப்படின்ட்டு சொல்லவே இல்ல அவங்க
ஆஹ்
சொல்லவே இல்ல திடீர்னு ஹஸ்பண்ட் எதிர்ல திடீர்னு ஹஸ்பண்ட் எதிர்ல வந்துட்டு நா தா சொன்னேனே நீ காதுல வாங்காம இருந்திருப்பேன்னு சொல்லிட்டாங்க பையன வந்து அவ்வளோ நேரம் கூப்பிட்டு உட்கார வச்சே இட்லி சாப்படுறா இட்லி சாப்படுற அப்பின்னு சொல்லிட்டு உக்கார வச்சட்டு போயிட்டு பார்த்தா இட்லி இல்ல சரி தோச தா ஊத்தி கூடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களேன்ட்டு போயிட்டு மாவ பார்த்தா மாவும் இல்ல காலி ஆயிடுச்சு அதை எடுத்து திலும்பி உப்பு போட்டு கரைக்கணும் அது கொஞ்ச நேரமாவது வைக்கணும் அப்பதா வந்து ஓரளவுக்காவது தோச சவரும் பாத்தாக்கா அந்த பாத்திரம் மட்டும் காலி பாத்திரம் மட்டும் பிரிட்ரஜ்ல வச்சிருக்காங்க மாவு வழிச்சிட்டு அதுல மாவும் இல்ல அப்ப உங்களுக்கு கோவம் வருமா வராதா
கண்டிப்பா வரும்
அஹ் நீங்க உங்க பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க சாப்பிடுறதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பையன போய் பார்த்தா அதுவும் இல்ல சரி தோச ஊத்தி குடுக்கலனாலும் மாவும் இல்ல எடுத்து துக்குக்கப்புறம் தான் கரைச்சி இது பண்ணுவும் அதனால கோவ வந்துட்டு ஃபரிட்ஜு கொஞ்சம் வேகமா மூடிட்டேன் அது இவர் இது இருந்தாரு அது எப்படி அவங்கதான் சமைக்க க்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க நீயே உட்காந்து சாப்பிடுற நீ அவங்கள எது பண்ணுவியா அப்படின்ட்டு நீ எதுக்கு அவருக்கு நார்மலாவே வந்துட்டு அவர் இருக்கும் போது பார்த்த பாத்தரம் விழற சத்தம் அதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்ட்டு எதிர்பார்பாரு நம்ம வேனும்னே பண்ண மாட்டோம் அது வந்துட்டு கை தவறி அந்த மாதிரி கூட விழும் ஒரு சில டைம் தான் நம்ம மணி கோவத்தை காமிக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் போடுவோம் அதை நான் எப்பயாவது பண்ணுவேன் இப்ப நம்ம எடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் கூட சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சு தட்டு கீழே விழுந்துருச்சு அது கொஞ்சம் சரிவெல்லாம் வச்சிருந்தாங்க விழுந்துருச்சு கீழே வைக்கும் போது இதுக்குதான் அவன் வந்துட்டு கடுப்பாவறான் எங்க மாமியார அவர் இருக்கும் போதே அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஒண்ணும் அவங்களுக்கு கொஞ்ச கோவம் வரும் இல்லையா
ஆமா தோழி ஆ ஆ ஆ
அப்படிதான் போயிட்டு இருக்குங்க அதனால அவர் என்ன பண்ணரு எதுக்கு வந்து பிர்ஜு தொம்முன்னு மூடுனே எனக்கு தான் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண எனக்கு புடிக்காதுன் துன்றது தெரியும் இல்லையான் கேட்டு கேட்டாரு நான் என்ன பண்றது குழந்தைய கூட்டிட்டு வந்து நான் சாப்பிட உட்கார வச்சன் தோசை ஊத்தி கூட அவங்க சொல்லவே இல்லை சொன்னன்ட்டு உங்க எ இதெல்லாம் சொல்லிட்டாங்க நாங் காதுல வாங்கலேன்னு சொல்லிட் நா என்ன சொல்றேன்னா ப்போ ஒரு டைம் சொன்னாங்கன்னா காதுல வாங் கல நா பத்து டைம் சொல்றே வாடக உக்காருடா இட்லி சாப்புட்றா வாடா உக்கார்டா இட்லி சாப்பிடுறான்ட்டு செரி காதுல வாங் தோச ஊத்தி குடு அப்டின்னு சொல்வாங்க காதுல வாங்கியிருந்தா திரும்பி திரும்பி இட்லி சாப்பிடுடு அப்டின் சொல்லிட்டு பையன சொல்லுவோம்மா நம்ம இல்லாத பொருள சாப்டுன் சொல்லிட்டு ச்ச் அத அவங்க கொஞ்சோ யோஸ்ச்சு பாத்துருக் க்கலாலே இவன்னா திலும்பி திலும்பி இல்லாதத சாப் சாப்டு சாப்டுன் சொல்றா திரும்பி உன்னொரு டைம் நம்ப சொல்லுவோ இட்லி இல்லமான்றது அது உன்னொரு டைம் அவங்க சொல்லிருக்கலால்ல
ஆமா தோழி உ உ
சொல்லல
உம் உம் உம் உம்
அவங்க சொல்லாதத சொன்னன் சொ சொன்னன்றாங்க அவ்ங் மறந்துருவாங்க கொஞ்சோ அவுங்களுக்கு இப்ப கொஞ்சோ ரொம்ப வய்சாயிடுச்சு இல்லியா அத்னாலே ஒரு சில டைம் ஞாபகோ மறி அப்டியே ஆகுது அதனால அவுங்க எஸ்கேப் ஆகுற்த் த்துக்காக வந்துட்டு நா சொன்னேன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க
உம் உம் உம் உம் ம் ம்
போயிட்டு அந்த டைமுக்கு திரும்பி மாவு கரச்சி ஒரு டென் மினிட்ஸ் இருடா எனக்கு எதுமே வேணா நா போய் தூங்க போறேன்ட்டா
கொழந்த அ அ அ அ
அவனுக்கு இவ்ளோ கோவோ நீ தானே என்ன கூட்ட நா எனக்கு போ நா போய் தூங்க தூங்குற எ ஃபோனு குடு நா ஃபோன் பாத்துட்டுருக்கே செரி இருடா ஒடனே கூட ஊத்தி குடுக்குறே அப்டி சொல்லி ட்டு கரச்ச ஒடனே அதுக்கப்புறோ மா தோசயை ஊத்தி குடுத்த புள்ளைக்கி அதுவு டிஃப்ரெண்ட்டா ஊத்தி குடுத்த ஒன்யே அப்புறோ அவரு சாப்ட்டாரு எங்க படுத்தாரு அன்னிக்கு ஈவினிங் கொஞ்சோ வந்துட் ட்டூ நல்லா தூங்குனார் டவர்ரூ
தூங்கனாரு ஆ ஸ்கூல் விட்டு வந்து வந்த உடனே உம்
துங்கி ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு தா எழுந்தருச்சாரு அதனால நைட்டு ஃபுல்லா முழுச்சுட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஒன் தேர் டி வரைக்குமே முழிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு கரண்ட போயுமே தூங்கல சாரு முழச்சுிட்டே தா இருந்தாரு எப்பதா தூங்கனான்னு எனக்கே தெரியலான காலைல எழுந்திரிக்கு போது மட்டும் எழுந்திரக்க மாட்டாரு அதால நீ மதிய த்துல வந்து தூங்கவே வேண்டாம்ண்டா நீ முழிச்சுக்கிட்டே இரு நீ தூங்கினாதானே காலைல எழுப்பு எழுப்பு இது பண்ண மாட்ற நைட் லேட் ட்டா தூங்குற காலைல எழுந் எழுப்பி எழுந்திரக்கலனாலு பரவால்ல நைட்டு கொஞ்ச சீக்கிரம் தூங்கலால்ல
ஆமா துங்கி இருக்கணும் குழந்தைய அ
நி மதியல்லா தூங்க வேண்டா ஒரு சில பசங்க மதியமு தூங்கி நைட்டுக்கு நல்லா தூங்குவாங்க சீக்கிரம் தூங்குவாங்க என்னோட நாத்தனார் பையன் எல்லா வந்துட்டு மதியம் தூங்கினவ எழுப்பாம விட்டுட்டா காலைலேதா எழுந்திருப்பா
உம் ம்
அப்படி எல்ல எழுந்தருச்சு தா ஒன் ஹவர் அந்த மாதிரி முழிச்சுட்டு இருந்தானா கூட திரும்மி அந்த பத்து மணி ஒன்பதர மணிக்கு திரும்பி தூங்குன்னு சொன்னா தூங்கிடுவா
தூங்கிடுவா ஆ ஆ
கெடையாது கொஞ்ச தூங்கி எழுந்திருச்சாருனா அவருக்கு தூக்கம் வர வரைக்கு ஒரு எல்லாரு தூங்கினாலு உளத்திக்கிட்டே இருப்பா எங்க வீட்டுக்கார தா ஆனா ரொ கொஞ்ச கஷ்டம் அவருக்கு தா ஏன்னா அவர் மேலே தா ஏ ஏறி தூங்குவா ஏறி உட்காருவா நேரா தூங்கு சொல்லுவா
ம்
இப்படி திலும்புன்னு சொல்லுவா அப்படி திலும்புனுவா ரொம்ப கஷ்டப்படுத்துவா எங்க வீட்டுக்காரரு கஷ்டப்படுத்துவாரு கஷ் கஷ்டப்படுத்துவா அவ அவரு ஒரு சில டைம் பொறுக்கற வரைக் கும் பொறுப்பாரு அப்பற கீழ புடிச்சு